ஹலோ ஹலோ
சொல்றீ
அந்த கால் என்னா இது கூடயே கன்டினியூ ஆகுதா
இல்லியே அய்யாம்
ஒனக் மினிட்ஸ் பாரு
நைன்டீன் செகண்ட் டுவென்டிபோது டுவன்ட்டி ஒன் வர்து கர்ட்டாதா வோவு ஒனக்கு
எனக்கு அப்டிதா அந்த கால் கூட கன்டினியூ ஆகுது
ஓஹோ
செர் ஒனக்கு எப்ப எக்ஸாமு
நெக்ஸ்ட் மந்த் என்டிங்
ஓகேவா படிச்சிட்டியா ரிவிஷன் பண்ணிட்டியா
எக்க டெலிவரி டேட்டே அப்போதா
எஞ்ஜாய்
ம் எழுதனா இப்போ எழுதலா இல்ல அடுத்த வர்ஷோ சேத்துன்னு சொல்லிர்வே நானு
ஆ ஆ
த்ரீ இயர்ஸ் தான எனக்கு
எனக்கு ஃபோரு ஃபோர் பண்லாமா இல்ல த்ரீ இயர் முடிசுட்டு யூனிவர்சிட்டி போட்லாமான்னு என்னான்னு தெரியல எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு தெரியல
ம்ஹீம்
ம். ஒரு நிம்ஷோ இரு அவங்க முட்ஸ் விட்டாங்களா இன்னு இல்ல நா ரெஸ்யும் அனுப்புறே.
ம்
நா ரெஸ்யும் அனுப்புறே அவ ரெடி பண்ணிட்டா அனுப்றே சொன்னா
சேரி அனுப் சொலறே
சேரி அனுப்புறே ஒரு நிமிஷோ இரு
ஆ
அப்றோ சாப்ட்டியா
உம் சாப்
என்ன சாப்பாடு
ம் த்து கான்னு இருக்குல்ல
ம்
அந்த ரவ உப்மா
கான்ல ரவ உப்மாவா
ம் ம்
கான்லையா வீட்ல தான செய்வாங்க.
அதான்டி சோளம் இருக்குல்ல
ஓ இன்னொரு சோளம் குட்டி சோளம் இருக்குமே அதுவா
அதுல வந்து ரவ மாரி ஆக்கி அது உப்மா இங்கே சூப்பர் மார்க்கெட்ல விக்குது
நல்லாருக்கா
உம் ஓகே தான் சாப்பட்லா
செய்யாத பொறுத்து நீ செஞ்சாங்களா அவுங்க செஞ்சாங்களா
நால்லா செய்றே அவுங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சு அவுங்க சாப்ட்டாங்க. இப்ப எனக்கு அவருக்கு
செரி ஓகே அப்பறோ
நீ என்ன சாப்ட்ட
அ
நீ இன்னா சாப்ட
நானா வந்த ஒன்னே செம பசி இன்னாப் பண்ணே போயி மோர் கொழம்பு இந்துசா சாதோ இந்துசு போட்டு சாப்ட்டே
ம் ம்
அப்றோ அங்க அ பானிபூரி சாப்ட்டம்.
டயட்டு இருகுற போலகுது சூப்பரா
ஜிம்ம கட்டச்டா
ஜிம்மு
படுப்படிர் இது ஓக் கால்லம் கால்லம் மதியமு ஒரே எரிச்சலா இருகுது இந்த வெயில்லேம்
ம்
மதிய டைம்ல பாத்தாலு வெரிச்சலா இருகுது சேரிக் கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு ஸ்டாஃபு வர்ல வெள்லேப் போல நானு கிளாஸ் உள்ளியே ஒக்காணுந்தேப் அப்றோ ஈவினிங் வர்றப்ப பாத்தா செம்ம கூட்டம் பஸ்ஸுப் சாம் பி எஸ் டிப் புடிகுனாப் பி எஸ் டிப் போயிட்ச்சு சேரி சௌம்யா இதுப் பி ஆரு பி ஆர வந்து செரி நம இபிக் கிராஸ் பண்ணிப் கிராஸ் பண்ணிட்டோ அண்ணான்டப் போய் ஏர்லான்றப்ப பஸ் எத்துடா எங்ளப் பாத்துட் நிர்த்தனாரு இந்தப் பவித்ரா பயித்யோலா ஒக்காந்திந்துசா டப்புனு அப்டியேத் திரும்பி வன்ட்டே திரும்பி கிராஸ் பண்ணி அண்ணான்டப் போய் ஏர்னம் பேரு சீட்டே இல்ல எல்லா ஏர்றாங்க செம்ம கூட்டோ எல்லா இப்ப வேல வுட்டு வர டைமா அப்டியே மண்டப் நம்ம நம்ம நம நம நமன் பேசினுருகுறாங்க
ம் வண்டி எத்துடு போத்தென்னே
அ எங்க அம்மா அதே வண்டி குட்த்துருவாங்க
குடுகும் போட்றாங்க
நம்ம நம்ம நமனுன் பேசறதப்டியே அந்த ஆண்டி வாயிலேக் குத்துலாம் வந் தோண்து அது வந்து சேரிக் கூட்டமா இருக்குதுனா வாயமூன் கம்னு இருக்குணு
அம்மா
பஸ்ஸு கூட்டோ கூட்டோ அது வேறப் பேகு பேகு பேகு வாங்க மாட்டேன்னுது ஒன்னு கீழ அ வாங்கனாலு எத்து கீழ வெக்குது பேக நா பேகல ஒரே ஒரு புக் குருக்கும் வழ வழன்னுருக்கு அதுக் கீழ வெச்சா நிக்குமா நீங்க ஒன்னு வெச்சுகே வேணா சொல்ட்டு வாங்கி பக்கத்ல இருக்கவுங்கிட்ட குடுத்துட்டா
ம்
சீட்டு இல்ல நா வந்து அந்தாண்டி கிட்ட நீங்க எங்க எறங்னிங் கேக்கறோ உங்கம் அவுங்க என்னாப் பண்ணாங்க ஐங்கொட்டிப்பாளையோ ஏறங்கம்மான்னாங்க ஒடனே இன்னொன் பக்கத்ல இருந்த என்னா சொல்லுது நா மூன் நாக் கேட்டே நா ஒக்கார்ணு அவுங்க கேட்டது எனக்குத் தெரியாது நின்னுடுருந்தவுங்க அவுங்க கேட்டது எனக்கு தெரியாது நாக் கேட்ட ஒன்னே நீக் கேக்குறியான் சண்டைக்கு வேற வராங்க ஐயோ எனக்கு இன்னைக்கு அப்டே கண்ணுலாங் கலங்கிர்த்து
நீ மட்டுந்தா போனியா தனியா
ஏங்கூட யார் வராய்ங்க தி வந்து எந்த பஸ்ல வருன்னு தெரியாதா அதா சீட்டு பிடிக்கலனுட்டு அவுங்க
ரியா
ரியா அவா தான் அங்கயே எறங்கிடுவாங்கல்ல ஏய்
ஓ அங்க எறங்கனதுக்கு அப்புறம் நடந்ததா இதுவே
ஆ வளரும் உம் வளரும் கூட தான் இருந்துச்சு
உம்
அதா சொன்னே இன்னைக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுத்து
சிக்கு மனுஷங்களே இல்ல
உம்
ம் அது நீ எந்த பஸ் கிடைக்குதோ அதுலயே போயிடறது
பாக்கா சீட்டு இருக்கணும்ல சீட்டு இருந்தாலும் பரவால்ல நின்னுட்டு அந்த லாஸ்ட் வர பஸ் வரைக்கும் கூட்டமா அப்பதான் வேலை முடிச்டு எல்லாம் வறாங்க வர டைம்மு செம கூட்
ஆமா ஆமா
செல்லாவது வேற
சேரி நா வேனா அம்மாவ கேக்குற அவுங்க அங்கதா வேலைக்கு போயிட்டு இருக்குறாங்க பாண்டியில தான் ஃபர்ஸ்ட் வேல செஞ்சாங்க வத்தி கம்பெனி காமிச்செல்லா வாங்கிட்டு வந்தாங்கல வண்டியில ம் ஆமா
எந்த டைம்மு வாங்குனா
மார்னிங் எயிட் தேர்ட்டிக்குல்லாம் அங்க இருக்கணும் ஆனா எட்டே முக்கால் வர போயிடுவாங்க
ம்
நைட்டுக்கு சா அஞ்சர மணிக்கு உடுவாங்க அங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துதான் வ ருவாங்க
ம்
ஆனா வீட்டுக்கு ஏழ்ரைக்குலாம் வந்துருவாங்க
ஆ ஆ ஐ மீன் அவுங்க பிஎஸ்டி புடிப்பாங்கனு நெனைக்கிற பிஎஸ்டி அதுக்கு முன்னாடி போற பஸ் ஆமா அப்படிதான் வர மாரி வரும்
எதுன் தெரியல நீ அந்த டைம் வருவியா
ஆறு ஆறேக்கால்க்கு உடுவன்னாங்க இன்னைக்கு எந்த ஸ்டாபும் வரலன்னு எங்களுக்கு ஆறு மணிக்கு உட்டாங்க ஆறு மணிக்கு விட்டுமே நாங்க வந்து பஸ்ஸு அங்க பஸ் எங்களுக்கு கெடையாது இந்த சைடு போற பஸ்ஸு மேட்டு வந்து சுத்தி போவோம்ல
ஆமா அயங்குடி பாளையம் வந்து
ஆஹா முருகா போய் இறங்குற மாரி ஆ அந்த சைடு பஸ் வந்து நெறைய போது இந்த சைடு பஸ்ஸே வரல ஒரு ஏசி பஸ் வந்தது ஏசி பஸ் தான் நல்லா இருந்துச்சு அங்கயிருந்து வெள்ளம் வந்தோடனே விண்டு என்னது வின்டர்ல இருந்து சம்மருக்கு வந்த மார் இருந்தது
ஐயயோ வேர்க்கலாந்துருவம்ல
ஏசி பஸ் அங்கருந்து வர்றப்ப ஏசி பஸ் ஒண்ணுமே தெர்ல ஜம்முனு பத்ரூபா குடு த்து ஒக்காந்து வண்டோம் இதே மாரியே திருமூர் வரையும் வுட்டா நல்லா இருக்கும் காடியன்ட வா
இனிம உடுவாங்க உடுவாங்க உங்க தாத்தா தானா வச்சிருக்குறாரு
அங்க மட்டு விட்டுருகரா பாரே சாமி ஏ இங்க விட்டா என்னாவா
கேலே போய் வீட்டு தேடி பதினாலதனகுறாரு கேளங்க போய்டு
ஏ கரெக்டா எங்க காலேஜுக்கு மோஸ்ட்டா எங்க காலேஜ் பசங்கள வந்து ஷிஃப்டுக்கானு ஷிஃப்ட் கணக்குல ஒரு பஸ் வுட்டா என்னா அவுங்களுக்கு
உடலா நல்லதுதா நீங்களா வோட்டு போட்டீங்களே கோரிக்க வைக்க வேண்டியதுதான
ம் ஸ்கூல் மட்டும்தா வந்து ஸ்கூல் பசங்க மட்டும்தா கவர்மெண்ட் பஸ் குடுக்குமா காலேஜ் பசங்களுக்கு குடுக்காதா
ஏ கேட்டு வந்துரு இன்னைக்கு எனக்கு என்னா தெரிம்மாச்சு கேலு பல்லிய எட்டுக்காமிசுச்சு
அதுக்குள்ளேவா
தா அ தெர்ல்ல வலி கொஞ்சொ அதிகமாயிடுச்சு கொஞ்ச நேர த்துக்கு ஒரு அஞ்சு நிம்ஷோ அப்ரோ நாள் புல்லாயிட்ச்சு
ம் ஹாஸ்பிட்ல்ல சொன்னாங்கோ
ஹாஸ்பிட்ல்லா போல வெயிட் பண்ணி பாத்தோ சுடுத்தண்ணிய எடுத்து இடுப்புல
ஆமா இந்த அந்த பேக்கு அந்த பவுச் வாங்க்க வேண்டியதான ஒண்ணு
அது இருக்கு அது வீணா ஆயிட்ச்சி சாப்டது தான சொல்ற அது வீணாயிடுச்சு வாங்கணு நா சொல்ட்டே அது பிளாஸ்டிக் தான இது
ஐ பைத்தியோ நல்லா ரப்பர் மாரி வாங்கிட்டு பெருசா எங்க ஆயாலா எப்யோ வாங்கன்து எங்க சித்தி வச் எங்க சித்தி இடுபுவலி அப்ப வாங்கந்து இங்க வந்தே நாங்க அடி அடி அஸ்ட்டோ இன்னு அப்டியே தா இருக்குது ஒண்ணுமே ஆகல அது வந்து நல்லா ரப்பர்ல வாங்கனு பிளாஸ்டிக்ல வாங்காம ரப்பர்ல வாங்னா அது அப்டியே இருக்கூ
சேரி சேர்
ஒண்ணு வாங்கி வெச்சிக்கோ சொ
சேரி சேரி அது வேற வன்ட்ட பேக் பேக் பண்ண போறோ நாள்ளனைக்குதா நான் தா இப்ப வந்து பதினேழாந் தேதி வந்து வெளகாப்பு வெப் பறாங்க
இங்க அதுக்குள்ளவேவா
ம் ஒம்பதாமாசோ தொடங்கிடு இப்ப எட்ர நடக்குதுல்ல
ஆ ஆம் அப்பனா ம் ம்
வேறென்ன
அப்ரோ ஆ
ம் கரண்ட்டே இல்ல
ய போன் பண்ண நீ தான
பண்ல பண்ணணு இதுக் அப்ரோதா அவுங்களுக்கு டீவி கார்னுங்க ம்
அங்கெல்லா எப்படி கரண்ட் பில்லு உனக்கு வருது பாத்துக்க வேண்டியத்தா
இல்ல டெய்லியு எத்தன மணிக்கு தூங்கு
நானா ஒரு பத்து மணிக்கு தூங்குவ பத்தரைக் தூங்குவ பதினொன்ரைக் தூங்குவ பன்னணடு மணிக்கு தூங்குவ எப்
எங்கியோ இருப்ப ம்ம்ம் டென் ஆயிச்சி பாரு
ம் பத்தாயித்த மணி மணி பத்தரை ஆவல
பத்தரையா ஆகுது பதினொன்னேகால் ஆவுது